ஹலோ
வந்திச்சா ஹலோ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வணக்கோ நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்களா
சாப்ட்ட
என்ன சாப்பாடு
இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா தோச இது ஆ பாசி பயிரு இருக்கு பாத்தீங்ளா பாசி பயிறு தோச தக்காளி சட்னி
இப்ப இரு தோச அது எப்டி செஞ்சீங்க எங்க சொல்லுங்க கொஞ்சோ
அது நம்ம அந்த அடதோச செய்வோ பாத்தீங்ளா அதே மாரிதா அரிசி கொஞ்சோ ஒரு கிளாஸு ஒரு ல நா வந்து ஒரு முக்கா
எனக்கே தெரியாது அட தோச என்னானு
செரி ஓகே ஒரு கிளாஸு ரைஸு அதுல வந்து ஹாப் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசி பயிரு போட்டு நைட்டு ஊற வஸ் சம்னா காலையில எழுந்திருச்சி அத நல்லா மிக்சியில நா மிக்சிலதா அரப்பே க்ரைன்டர்ல அர கிளாஸ் ரைஸு எப்டி போட்டு கிரைண்டர்ல போட்றது மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சிருவே மிக்சில போட்டு அடிஸ்ட்டு அதுல கொஞ்சோ சோம்பு கொஞ்சோ சீரகோ கொஞ்சோ வெங்காயோ மெளகா இதெல்லா கட் பண்ணி போட்டுக்கணு சோம்பு சீரகோ பூண்டு இஞ்சி இதெல்லா வந்து மிக்சில மாவு அரக்கிம் போதே சேர்த்து அரச்சிறணு
அ
அரஸ்ட்டு கருவேப்புள்ள எல்லா போட்டு எல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறோ உப்பு போட் டு கொஞ்சோ கரச்சி ஒரு அர மண்நேரோ வச்டோம் வச்சீங்களே அது கொஞ்சோ புளிப்பாக ஆரம்பிக்கு சோ ரெடி ஆயிரு மாவு தோசைக்கி
ம்
அப்போ வந்து தோச ஊத்திட்டு அதுக்கு தேவையான சட்னி வந்து தேங்கா சட்னி செஞ்சி சப்பலா தக்க வெங்காய சட்னி செஞ்சு சாப்பல்லா பட்டு அந்த காமினேஷனுக்கு தேங்கா சட்னி தா நல்லாருக்கு
ம் ம்
அந்த மாவு கொஞ்சமா நம்ம தேவைக்கு தகுந்த மாரி போட்டா போது ஏனா மத்த தோசமாவு மாரி நம்ம அரச்சம்னா அந்த மாவு கொஞ்சோ நேரோ ஆக ஆக புளிக்க ஆரம்பிச்சிரு சாப்ட முடியாது ஸ்பாயில் ஆயிடு அதனால அதுக்கு தேவையான தேவைக்கு மட்டு வச்சுட்டு இப்ப ஒரு ரெண்டு பேர் இருக்கம்னா ஒரு க்ளாஸ ரைஸு போண்டா அ ஒரு கிளாஸ் ரைஸு அர க்ளாஸு பா பாசி பயிரு போட்டாசு போது
அ அ அ அந்த மாரி
ஆமா
அதுக்கு பேருதா பாசிப்பயிரு தோசை
ஆமா பெசரடி தோச
சேரி சேரி சேர் சேரி
பெசரெட்டு தோச ஆ இது இதே மார்தா வந்து அட தோச செய்வாங்கல்ல அதுக்கு இதேதா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிபயர் மட்டு போட்டோம்ல அவுங்க வந்து பாத்தீங்கன்னா பா கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோவர பருப்பு கடல பருப்பு பாசி பருப்பு உளுந்தம் பருப்பு கொஞ்சோ
அ
இப்ப எல்லாமே ஒன்னா போட்டு மிக்ஸ் ப என்னா ஒன்னா போட்டு ஊற வச்சிருவாங்க
அ
மத்ததெல்லா இப்ப நா சொன்னதெல்லாமே ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண் ட்டு முருங்க கீர போடுவாங்க முருங்க கீர நல்லது ஹெல்தி ஃபுட்டு முருங்கக்கீர சோ அட தோசக்கி போட்டா அட தோசக்கி வந்து பாத்தீங்கன்னா முருங்கக்கீர நல்லாருக்கு அதுல வந்து ஏற் இன்னு இந்த பருப்பு வகையல்லா இருக்கறதுலா அதே ஒரு சத்து முருகக்கீர எல்லாமே சேத்து ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அது உங்க வீட்ல சொல்லி உங்களுக்கு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவ்து செஞ்சு தர சொல்லுங்க
ம் எ வீட்லதானே
அ
அஹ இருக்கிற நேரத்துல எங்க எந்திரிச்சா மிஷின்னு மாரி ஓடுறதுக்கு தா டைம் சரியா இருக்கு
ஏன் அவுங்க என்ன பண்றாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான
இங்க ஹவுஸ் ஒய்ஃப்பு தா அதா ஒர்க் பண்ணதுல நர்ஸா இருக்காங்கள்ல என் வீட்ல
எங்க
சுதா கருத்தரிப்பு மையம்
சுதா கருத்தரிப்பு மாயம் திருச்சிலியா
ஆமா
தெர்ல எங்க இருக்குனு தில்லை நகர்னு நனைக்கிறே
தில்லைநகர்ல்லா இல்ல பஸ்டாண்ட்ல சென்ட்ரல் பஸ்டாண்ட்ல எஃப்எஸ்எம் மால்ருக்கு
ஆமா
ஃபெமினா ஷாப்பிங் மாலுக்கு எய்த்தாபுல
ஓ
ம்
அப்ப பா நீங்க திருநெல்வேலி போயிட்டீங்ன்னா அப்ப அங்கவே அவங்க போயிருவாங்ளா ஒர்க்குக்கு
ஆமா அங்கேதா அது பிரான்ச் எல்லா பிரான்ச்சுமே இருக்கு மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து ரோடு ஆமா ஈரோட்டுலந்து எல்லா ஊர்லயுமே பிரான்ஞ் இருக்கே தமிழ்நாடு பூரா
செரி அப்புறோ ரெண்டு பேருமே இங்க ஒர்க் பண்ணைல எதுக்காக வந்து திருநெல்வேலிக்கு சிஃப்ட் பண்றீங்க
வீடு இப்ப அங்க வாங்கியாச்சுல்ல திருநெல்வேலில அதுதான பிரச்சன
இங்யே வாங்கிருக்லாம்ல நீங்க
இங்க யார் தரா உங்களுக்கு வீடு எழுவது லட்சரூவா வேணுமே எங்க போறது
அங்க ஒன்போது லட்ச ரூபாய்க்க வீடு வாங்கனும் அங்க ஒன்போது லட்ச ரூபாய்க்கு வாங்கனு ஒன்போது லட்சோ ஒன்போது லட்சோ
ஒரு வீடா
ஆமா வீடாவே அப்பிடியே ஒரு ஹாலு கிச்சனு பாத்ரூமு
பழைய வீ வீட்ல இருந்தவ இருந்து வீடா இல்ல
ஆமா கட்டுன வீடாவேதா
புதுசாவே
புதுசாலல பழசுதான் பழசுதான் பழசுதான்
ஓகே ஓகே
இங்க வாங்குனா எழுபதுலட்ச ரூபா அங்க வாங்கினா கம்மி அதனால அவுட்டர்ல வாங்கியாச்சு
அந்த எழுபது இது ஒன்பது லட்சம் ரூபாய்க்காக அங்க இருந்த குடும்பமே அங்க மாத்துறீங்களா
ம் இப்ப அதோட வேல்யூ பதினெட்டாயிப்பச்சு மூணு வருஷத்துல
ஆஆ
ம் அதுக்குது திருநெ போய் ஒரெயொரு பிரான்ஞ்சு ஓபன் பண்ணோம் வேற அதுக்கு
சரி சரி
வந்தான்டா ஒருத்தன் கிருக்கன் அப்படின்னு இருக்கணும் திருச்சியிலருந்து ஒருத்தன் வந்தான்டா கம்பெனி ஓப்பன் பண்ணான்ண்டா அப்படின்னு
உங்க உங்களோட ஒய்ஃபோட ஊர் வந்து திருநெல்வேலிங்களா
ஆமா
மாமியார் வீட்டுலய செட்டுல்ட்டு மாமியார் ஊர்ல
மா மாமியார் ஊர்ல என் தங்கச்சி ஊர் தங்கச்சியா கட்டி குடுத்துருக்கோம்ல சித்தி பிள்ளை
ஆ ஆ
அதனால அங்கே அப்படியே செட்டில் ஆயலாம் அப்படின்னு அ அப்படிய நீங்க தான் ஒன்னும் இது பண்ண மாட்டீங்க உங்க தம்பி என்ன பண்றாரு ராஜேஷ் தான் திரும்பி வந்துட்டாப்புல ராஜேஷ் தெரியுமில்ல
ராஜேஷ் திரும்ம வந்தாச்சா எங்க வேலை பாக்கறான் இங்கேதானா
எங்க அங்கதான் லாட்ஜ் அவந்தா ஓட்றான்
சரி சரி
ஹ
இன்னொருத்த இருந்தான் அவன்‌ பேரு என்னமோ பேரு
மாரியப்பன்
ஆ
மாரியப்ப இருக்கானே
ரெண்டு பேருமே இருக்காங்க சரி சரி
ரெண்டு பேருமே
அப்புறம் சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்
போய்கிட்டு இருக்கு மேடம் அப்படியே போகுது அது எப்படி போகுதுன்னு கேட்டா இப்டிதான் போகுது
பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான பிரிப்ரேஷன்ல்லாம் பண்ணிட்டிருக்கீங்களா
யார்ரு சொல்லி தருவா இவரு சொல்லி் குடுக்க சொன்னா எனக்கே தெரியாது கம்ப்யூட்டர் அப்படிங்கறாரு அப்ப சொல்லி கொடுங்காண்ணேஒரு ரெண்டு நாள் ஆகி மத்ததெல்லா அங்க போனாதா மத்த ப்ராசஸ்லு அங்கே போய் தா பண்ண முடியும் இங்க உக்காந்துட்டு என்ன பண்ண மத்த ப்ராசஸ் என்ன சிஸ்டம் வேணு வேற என்ன வேணு
சிஸ்டம் வாங்கிக்கங்க சிஸ்டம் நெட் கனெக்ஷன் வாங்கிக்கங்க ஒரு ஃபோன் வந்து ரிஜிஸ்டர் போனா நல்ல ஃபோன் நம்பரா ஒன்னு லேண்ட்லைன் ஃபோன் வாங்கிங்க
ம் அதல்லா வாங்கிக்லா
இப்ப சார் வாங்கிருக்கிற ஃபோனு இந்த ஃபோன் நம்பர் மட்டு பாத்தீங்னா ஐம்பதாயிரோ ரூபான்னு நெனக்கிறே அப்பயே
ம்
கிட்டத்தட்ட இதே இப்போ ஒரு பத்து வருஷ பக்கோ ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பத்து வருஷோ ஆயிடுச்சு
ம்
அந்த நம்பர் வாங்குனது சோ அந்த மாரி ஒரு நல்ல ஃபேன் சி நம்பரா ஆ நமக்கு இது பிசி நம்மளோட பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப இம்பார்டன்ட் நம்பர் தா அந்த நம்பர் நல்லா ஃபேன்சியா இருக்கணு
ம் அதுவு லேண்ட்லைன் நம்பர் தா வாங்கணு
லேண்ட்லைன் நம்பர் ஆமா
ம்
லேண்ட்லைன் நம்பர் மொபைல் நம்பர் வந்து நார்மல் காலுக்கு இந்த மாரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறோ அட்வடைஸ்மெண்ட் பண்றதுக்கான பிப்பரேஷன இப்ப நீங்க சார்ங்க இங்க வெளி வெளிய சைடுல தா வந்து திருநெல்வேலி சைடா நாகர்கோயில் சைடா எங்கோ ஒரு சைடுல தா வந்து எல்லாமே ரெடி பண்றாரு
ஆமா நாகர்கோயில் பக்கோ
ஆ அவங்ககிட்ட சொல்லி உங்க அட்வடைஸ்மெண்ட்டுக்கான வேலய பாருங்க அந்த டைம் ஆ ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி
ஆமா அது ஜனவரில இப்ப இருந்தே ஆட் கொடுத்தாதா அது நம்ம மார்ச்ல ஓப்பன் பண்றப்ப ஏப்ரல்ல ஓபன் பண்ணும் போது கரெக் பாப்போ ஒரு ரெண்டு மூணு
பாத்தீங்கன்னா அட்வ அட்வடைஸ்மெண்டு நோட்டீஸு விசிட்டிங் கார்டு அதுக்கப்புறோ இந்த நியூஸ் பேப்பர்ல்லா வப்பாங்கல்ல அந்த மாரி ஒரு
எல்லாமே சிவகாசியில கொடுத்து எல்லாமே சிவகாசியில வாங்கிக்கலா அப்டின்னு
எல்லா வாங்கிக்கங்க அதுக்கப்புறோ லோக்கல் சேனல்ஸ் வந்து பாத்தீங்ன்னா அங்க கொஞ்ச நல்லா கே சோ லோக்கல் சேனல்ஸு பிஸியா இருந்துச்சு அப்டின்னா அந்த மாரி சேனல்ஸ்ல வந்து ஒரு அட்வடைஸ்மெண்ட் கொடுங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல
அப்டிதா அப்டிதா ம்
ஸ்டாரிங்ல நீங்க கொடுத்து அதுலயு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் வேணு அவைலபிள் உங்களுக்கு வேணு அப்டின்னா அதுலயே நீங்க கொடுத்துரலா குடுத்துட்டீங்கன்னா வந்துருவாங்க நானே இந்த மாரி ஒரு டிவி அட்வர்டைஸ் ஸ்மென்ட் பாத்துதா ஐஸ்வர்யம் டிரக்குக்கு வந்து நா வந்து வேலைக்கு வந்தே
அஹ்
ஆமா நா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்ன்னா வோடாஃபோன் கஸ்டமர் கேர்ல நா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தே திருச்சில அது எங்க இருக்குனா ராஜா டாக்ஸ் இருக் இருக்கு பாத்தீங்ளா பழைய பாஸ்போர்ட் ஆஃபிஸ் ஆ அந்த பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இருக்குதுல நத்தரசா பள்ளி வாசலுக்கு முன்னாடி
ஆமா
அந்த பஸ் ஸ்டாப்ல லெஃப்ட் சைட்ல ஒரு பில்டிங் இருக்கு உள்ளுக்குள்ள ஐ சி ஐ சி ஏடிஎம்லார்
பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஆமா
ஐசி ஐசி ஏடிஎம்லா இருக்கு பாத்தீங்ளா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒரு பில்டி ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு இருக்கு ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி அங்கதா வந்து ஓடஃபோன் கஸ்டமர் கேர் இருந்துச்சு
சேரி
இப்ப ஓடஃபோன் கஸ்டம க ஓடஃபோன் கஸ்டமர் கேர் தெரிமா
தெரியு தெரியு சொல்லுங்க
ஆ அங்கதா இருந்துச்சு அங்கதா நானு ஒர்க் பண்ணே அங்க ஒரு டூ இயர்ஸ் நா ஒர்க் பண்ணுனே
சேரி
ஸோ நா அங்கருந்து வந்ததுக்கப்பறோந்தா நா வந்து ஐஸ்வர்யம் ட்ராக்குக்கு நா வந்தே
ம் அப்ப இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க
ஆமா
காசு புடிக்கிற வேலைலா ஒங்க வேல தா காசு கட்டாவுறதுலாங்க
அப்டில்லா இல்ல காசு புடிக்கிறது காசு கட்டா காலைல டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் எல்லா மே எல்லா காசு வந்து போய்ருச்சு எனக் இந்த காசு எடுத்துட்டாங்க எனக் அந்த காசு எடுத்துட்டாங்க அப்டிதா வரு மெசேஜு
ஆமா
அப்டிதா கால்ஸு வரு வர்றவ வர்றவங்க பூரா வந்து பாத்தீங் யார் ரெஸ்பெக்டாவே பேச மாட்டாங்க ஆனா அவே எவ்ளோ பேசு னாலு நாங்க சிரிச்சுக்கிட்டே செரிங்க செரிங்க செரிங்கன் சொல்லனு
ம்
அத நாங்க வந்து மியூட்ட போட்டுட்டு கூட நாங்க திட்னா கோ எங்க டீம் லீட்ருக்கு தெரிஞ்சு போய்ரு எங்க டீம் இப்ப வந்து பாத்தீங்னா ஆ இது குவாலிட்டி செக் பண்வாங்க பாத்தீங்ளா நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்ருக்கு நாங்க பேசு சறது நாங்க மியூட் போட்டு பேசுனா கூட அது ரெக்கார்டு தா ஆகிட்ருக்கு
ஆ
ஸோ அந்த ரெக்கார்ட அத அத வந்து வாட்ச் பண்றதுக்குனே ஒரு டீம் இருக்கு எங்களக்கு டீம் லீடர் ஒண்ணு இருக்கு எங்களுக்கு டீம் லீடர் இல்லாம குவாலிட்டி லீடர்னு வேற இருக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்னா நாங்க பேசுறது கஸ்டமர்ட்ட எப்டி இப்டி கோம் கோ கொஞ்சொ கோவப்பட்டுட்டீங்க இந்த மாரி நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க வந்து மியூட்ட போட்டு கஸ்டமர நீங்க திட்டிட்டீங்க அதுக்குலா ஃபைன் பண்ணுவாய்ங்க
ஆ
அந்த மாரி ஒரு ட டிபார்ட்மெண்ட் தனியாய் இருக்கு வீக்லி வீக்லி வந்து பாத்தீங்னா ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனா ஒடனே அவுங்க கால் பண்ணிருவாங்க வர சொல்லி வர சொல்லி உங்களோட இது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க இந்த மார்ருந்தா நாங்க ஃபயர் பண்ணிருவோ அப்டின் சொல்வாங்க ஸோ ஒன்னொன்னு வந்து பாத்துப் பாத்து பேசனு அதுல
ஆ பரவால்லயே அந்த மாரி
ஆமா நல்ல கஸ்டமரு வருவாங்க அதே மாரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்னா ஆ டேட்டா பேக்ல அ ப்ப வந்து இப்ப வந்து ரொம்ப ஈஸியா ஆய்ருச்சு முன்னெல்லா வந்து பாத்தீங்னா டேட்டா பேக் வந்து அவுங்களுக்கு ரெ ஃபர் பண்ணு நாங்க ஸோ உங்ளுக்கு இந்த ஆஃபர்ருக்கு து ஏனா டேட்டா பேக் எதுக்காக நாங்க ரெஃபர் பண்ண மத்த இது மத் தத ஸ்கீமு ரெஃபர் பண்றதோட டேட்டா பேக் வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணணு அப்டின்னா எதுக்கு சொல்லுவாங்னா டேட்டா பேக் வந்து நம்ம ரெஃபர் பண்ணம்னா அவுங்க டேட்டா யூஸ் பண்ண ஆரம்மிச்ட்டாங்கன்னா அவுங்ளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அதுல வர ஆரம்மிச்சு நெட்டுக்குன்னு தனியா ரீசார்ஜ் பண்ணுவாங்க
ஒங்க சார் என்ன இண்டர்வியூ வச்சு எடுத்தாரா இல்ல சும்மா போய்ட்டு ரெஸ்யூம் குடுத்தோனயுமே செரி வாங்க நாளைலந்து வந்திருங்கங்க ஆ
சோ ஆயிடுச்சி நா கால்ல உங்களுக்கு கட் பண்ணி கூப்புட்ற
நீங்க கூப்புட முடியாது திருப்பி நா கூப்புட்ற